ஆ சொல்லுங்க சொல்லுங்க என்னாச்சு
சொல்லுங்க மேம் இல்ல மேம் சின்ன வேல வீட்ல வேலை நடந்துட்டு இருக்கா
ஆ ஒகே
மேல வீடு கட்டிட்டு இருக்காங்க அத வந்து சொன்னாங்க உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன்
ஓகே ஓகே சார்
ஆமா ஆமாம அவங்க லைஃப்போட கோல்ஸ் ஆச்சுவேமேட் அதெல்லாம் என்ன
கோல்ஸா எனக்கு சின்ன வயசுலருந்தே மெடிக் ல்ல எடுக்கணும்னு ஆச சோ இப்ப அந்த மெடிக்கல் கல் லைனில் தான் நவ தட் இஸ் மை அச்சீவ்மெண்டட்
ஓகே ஓகே இல்ல இதை நான் அடைஞ்சே தீருவேன் ஒரு பொருள் மேல ஆசை அந்த மாதிரி எதுவும் ஏதோ இருக்குங்களா
பொருள் மேலல்லாம் இல்ல அந்த மாதிரி எந்த ஆசையும் இல்லை எனக்கு
பைக் அந்த மாதிரி ஏதவும்
ஐ போன் வாங்கவும் ஆசை
ஆ
வேற பைக் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல் கார் எடுக்கணும்னு ஆசை
ஓகே மேம்
அதுக்கு பஸ்ட் வீடு வேணும் வீடு
ஓகே நீங்க எல்லாத்தையும் எல்லாமே வாங்குரத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள்
தேங்க்யூ
ஆ வெல்கம் எனக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடு கட்டணும்
ம் வீடு கட்டி ட்டு இல்ல இப்போ வீடு கட்டணும்னா எந்த மாதிரி வீடு கட்டுவீங்க
வீடு கட்டணும்னா கீழே வந்து கீழ வந்து அப்பா அம்மா இருப்பாங்க மேம் கீழ கிச்சன் ஓகேவா மேல வந்து என்னோட ரூம் ஓகேவா எங்களா ஃபியூச்சர்ல ஏதோ மேரேஜ் தான் ஆச்சுனா நாங்க அங்க இருந்துக்குவோம்
ஓகே
பக்கத்துல ஒரு லிவிங் ரூம் மாதிரி
ம்
அப்றோ முன்னாடி ஒரு பால்கனி அதுக்கு மேல பாத் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு இந்த ஃபங்சஷன்லா வைக்கறக்கு ஒரு இது மாரி கட்டிடுவே அப்புறோ அதுக்கு பக்கத்திலியே அதுக்கு பக்கத் லே பாத்தீங்கன்னா சும்மா அந்த ஷெட்டு மாரி போடுவாங்கல்ல அந்த மாரி போட்ருவே அதுக்கு பக்கத்லியே பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் ஒரு இது ஆ ஒரு சிக்ஸ் ஒரு டென் ஃபீட்டுக்கு அந்த மாரி சும்மா சின்ன ஸ்விமிங் பூலா கட் ஒட்டிகினா
ஆ
அப்டின் சொல்லி பிளான் வச்சிருக்கே மேம் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா டேங்க்கு
ஓகே சார்
இதுதா மேம் என்னோட பிளான் அப்றோ என்னோட ட்ரீம் கார கொண்டு வந்து நா உள்ள நிறுத்தனு கார் பார்க்கிங் ஓட கட்டிடுவே ம்
எனக்கு எப்டி தெரிமா
ம்
வீட்டுக்குல்லல்லா எனக்கு தெரியாது ஆனா வீட்டுக்கு வெளிய நறைய செடிலா இருக்கணு கார்டன் மாதிரி
ஆ நானு அந்த மாரிலா வப்ப மேம் எப்டியு
அப்புறோ மாடியிலே எனக்கு கார்டன் வேணு மாடியில மெயினா எனக்கு ஊஞ் சல் வேணு
செரி அப்ப மாடியில மண்ணு கொட்டி கார்டன் வளத்திர்லா உடுங்க
நல்லா இருக்கு அந்த மாரிலா இருந்துச்சுன்னா லிவ்விங் ஏரியால நீங்க சொன்ன மாரி கார்டன் இருந்துச்சுனா சூப்பரா இருக்கு
ஆமா அப்புற நீங்க வந்து வீட்டுக்குள்ள ஃபேன் போட்டு உட்கான்ட்ருப்பீங்க ஃபேன் போட்டு உட்கான்ட்ருக்கும் போது மே கீழ இருந்து மேல இருந்து ஒரு செடி மொளைக்கு இப்டி கீழ
எப்புடிதானோ இந்த நக்கல் தானே வேணாங்கிறது
உண்மையாத மேம்
மொளைக்கு அப்டியே எல்லா காங்ரெட்டு தாண்டி வந்து மொளைக்கிது அந்த அளவுக்குல்லா இல்ல நா வந்ட்டு பூச் செடி தா வைக்க போற ஜஸ்ட்டு ரோஸ்ஸு
செடி வந்து கீழ வரைக்கு வளர்ந்து
வராது நா அந்த மாரி என்ன மரமா வளர்த்த போறே
நீங்க டிவி பாத்துட்ருக்கும் போது திடீர்னு பெருசாயிருமாமா திடீர்னு திடீர்னு அந்த செடி பெருசாயி
ஆ
தலையில வந்து இப்புடி ஏய் அப்படின் கூப்டு
எப்டிதான நறைய கார்ட்டூன்ஸ் எல்லா பாப்பீங்ளோ
ஆமா மேம்
ம் தெரிது என்ன ஆழமரமா வளர்த்த போற அதுக்குள்ள உக்காந்து ஜஸ் ட்டு ஃப்ளவர்ஸ தா
ஆமா
ஆ அது எப்டிதா மண்டைக்கு மேல வந்து குன்னிரு
டெய்லியு ஒரு கலர் கலர் ரோஸ் வச்சுட்டு போவீங்க ஆஃபீஸ்க்கு
எனக்கு ரோஸ் புடிக்காது
போஸ் பிடிக்காதா
ஆ ஆ
மேம் இருக்கிறதுலே ரோஸ் தா அழகான பிளவர் தெரியுமா
இல்ல எனக்கு பிடிக்காது
எப்டிங்க ரோஸ் பிடிக்காதுனு மொதல்லா
எனக்கு வளர்த்துறக்கு பிடிக்கு எனக்கு வளர்த்த பிடிக் கோ நா வச்சுக்கறக்கு பிடிக்காது
ஓகே ஓகே
நேக்கு மல்லிப்பூதா பிடிக்கு
மல்லியப்பூ அ அப்டினா ஆ ஜாஸ்மின் ஆ ஆ
ம்
ஏம்மா லீஃபோனா என்னன்னே தெரியாது தானா அதத்தா கேட்டே
இப்டிதானோ உருட்டலா இப்டில்லா உருட்ட கூடாது
அட உண்மையா தெரியாது மேம்
அண்ணா உருட்டலா
முன்ன முன்ன பின்ன வாங்கியிருந்தா தெரியு நா வாங்குனதே இல்லையே போயி
ஆ உங்க ஒய்ஃப்கு வருங்காலத்துல வாங்கி குடுப்பீங்க அப்ப தெரிஞ்சுப்பீங்க
ஆ இப்பெல்லா யாரு மேம் பூ வைக்கிறாங்க ஆ
நா வைப்பனே
எல்லா டீ சர்ட்டு டௌசரையு போட்டு சுத்துதுங்க என்ன பண்றது இப்ப ஜென்ரேஷனே மாறி போச்சு
ம் நீ எடு இல்ல வேணுக்குனே கலாய்க்கறக்குனே பேசுறீங்களா இல்ல எனக்கு புரியல
பேசுற தா உங்களுக்கு கலாயிக்கிற மாரி இருக்கு
இல்ல எனக்கு அப்டிதா தெரியுது
நா பேசுறதே உங்களுக்கு கலாய்க்கிற மாதிரிதா இருக்கு ஏனா நா பேசுறதே அப்டிதா
இல்லயே இப்டிலா நீங்க பேச மாட்டீங்களே இந்து காலத்துக்கு ஏமல்
அப்புறோ வேற எப்டி பேசுவாங்க
ம் கலாய்ச்சு இன்னைக்கி தா நா பாக்குறே
ஆ ஆ
ஆ
என்ன இருந்தாலு ஒரு ஃபன் இருக்கனு மேம் ஃபன் ஃபன் ஃபன் அன்லிமிடெடு தா எப்பவுமே ஆமா
ஃபன்
நீங்களு என்னைக் கலாயிங்க நானு ஒன்னுமே சொல்ல மாட்டே
ஃபன் இருக்கலா அது சிரிக்க வைக்கிற மாதிரி இருக்கணு ஃபர்ஸ்ட்டு
ஓ நீங்க சிரிச்சிங்கல்ல இப்ப சிரிச்சுட்டு தா இருக்கீங்க
இல்லயே
முப்பத்து ரெண்டு பல்லு தெரியுது
முப்பத்ரெண்டல்லா என்ட்ட இல்லவே இல்ல பல்லு பஸ்ட்டு
இருக்கு அஹ ஒ ஹியூமன் பீயிங்க்கு ஹியூமன் பீயிங்க்கு மோஸ்ட் டா தேட்டி டூ பல்லுதா இருக்கு
அப்ப நீ ஹியூமனே இல்லலன்னு சொல்ல வரீங்க
நீங்க தா மேம் என்ன கொரங்கு மாரி நெனச்ட்டு பேசிட் ருக்கீங்க ஆமா மேம் மனித குரங்கு
ம் தெரிது
ஓக்
அ
அப்றம்
அப்பறோ
சொல்லுங்க
சொல்லுங்க ஏதாச்சு ஸ்டோரி இருந்தா சொல்லுங்க
ரெண்டுங்க
எல்லாரு இருக்காங்க
அத மேம் எனக்கு ஒரு வீடு கட்டி எனக்கு ஒரு காரு வாங்கி நிறுத்திட்டோம்னா போது என்னோட நா நிம்மதியே படுத்து தூங்குவே அப்பதா நிம்மதியே தூங்குவே
எனக்கு வந்துட்டு இந்த என்ன சொல்றது இன்வெஸ்ட் பண்ட்டு அதுலருந்து அமௌண்ட் எடுப்பாங்கல்ல
ஆமா ட்ரேடிங்கா
ஆ எனக்கு அன் மீன்ஸ் சே என்ன சொல்றது ஒரு பெர்சன் கிட்ட கொடுத்து இன்வெஸ்ட் பண்றது கெடையாது
அதாவ்து தெரியு தெரியுது நீங்க சொல்றது டரேடிங்ல பாத்திங்கன்னா இந்தியன் ட்ரேடிங் இருக்கு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ரெண்டு வக இருக்கு ஓகேவா பாரக்ஸ்ல பாத்த பாத்த்திங்ன்னா நம்ம அந்த மணி அவுங்க கிட்ட குடுத்தோம்னா அவுங்க டாலரா கன்வெர்ட் பண்ணி அத அத இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பாரக்ஸ்ட் ட்ரேடிங்ல ஓகேவா அது இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த கோல்டு சில்வரு க்ரூட் ஆயில்லு
காப்பரு அதெல்லா இருக்குல்ல அதோட ரேட்டு ஏற ஏற எறங்க எறங்க நம்ளுக்கு மணி வரு எறங்குச்சுன்னா லாஸு அ எறங்குச்சுன்னா லாஸு ஏறுச்சுன்னா நம்ளுக்கு லாபோ
அந்த விஷ்யோலா எனக்கு தெரியு
ம்
ஆனா அது வன்ட்டு என்ன சொல்றது அத பத்தி நறைய தெரிஞ்சு க்குனு நெனைக்கிறே தெரிஞ்சு நானு இன்வெஸ்ட் பண்ணு அப்டின்ற ஒரு மைண்செட் இருக்கு
மேம் நீங்க ட்ரேடிங் பொறுத்தளவுக்கு எப்டி தெரியுமா அதாவ்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள்க்கு நா சொல்றே ஐ என் ஆர்ல ஒரு த்ரீ கே இன்வெஸ்ட் பண்வீங்ன்னு வச்சுகோங்க
ஐ என் ஆர் ன்னா
ஐ என் ஆர் னா இந்தியன் கரன்சி
அ அதுவா ஓகே
ஓகேவா ஐ என் ஆர்ல ஒரு த்ரீ தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸும் ஆகலா கெய்னு ஆகலா
ஓகே
ஆ இப்ப நீங்க வந்து லாஸ் ஆனாலு கவலப்படக் கூடாது லாஸ் ஆனாலு கவலப்படக் கூடாது ஏன்னா நெறைய பேரு இப்போ லாஸ் ஆயிட்டாங்கன் சொல்ட்டு சூசைட் அட்டன் பண்றது நெறையா இத அந்த ட்ரேடிங்லயே ஊறி போயிருக்காங்க பாத்தீங்களா அவங்கள சொல்லிட்ருக்கே நானு நம்ம மூணாயிர ரூவா இன்வெஸ்ட் பண்ண மாட்டோ போயிருச்சி அப்டினு உடனே யாராவதுன்னு எதுவுமே உடனே யாராது அதாவது நீங்க ஒரு கம்பெனி மூலியமா ட்ரேடிங் பண்றீங்கன்னா அவுங்க கூப்ட்டு சொல்லுவாங்க இந்த டைம்ல ட்ரேடிங் பண்ணுங்க அந்த அந்த டைம்ல நீங்க பண்ணீங்கன்னா மட்டுந்தா உங்களால இன்ன இது கெயின் பாக்க முடியு
ஓ
ஓகேவா நீங்களே ஒரு டைம் போய் பண்ணீங்கன்னா ஒரு டைம் கெயின் ஆகலா ஒரு டைம் லாஸ் ஆகலா அந்த மாரி நெறையா டவுன் ஃபால் ஆகு இல்ல அப்பு ஆகு ஓகேவா அதுனால நா என்ன என்ன சொல்றேன்னா ட்ரேடிங்கல்லா ட்ரேடிங் எல்லா நம்ம மணி இன்வெஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகேவா உங்ளுக்கு ஏதோ மணி கெடைச்சதுன்னா நீங்க பேங்க்ல கொண்டு போய் போட்டு வைங்க அது வந்து மாசோ மாசோ உங்களுக்கு வட்டி கு குடுக்குற மாரி போட்டுட்டே இருப்போ நீங்க மா வந்து ஒரு ஆமா
கால் வருது அது மட்டு கால் பேசிட்டு வந்துர்றே இருக்காயோ